ஹலோ எப்பிடி இருக்கீங்க நல்லாக்கீங்களா
ஆ நல்லா இருக்க நீங்க எப்புர்க்கீங்க
ஓ நல்லார்க்க பாத்து ரொம்ப நாள்ளாச்சு
ஆமாங்க அ நீங்க சாப்ட்டீங்களா
ஓ சாப்ட்டெங்க நீங்க என்ன பண்றீங்க இப்ப
நா சும்மாதாங்க இருக்கே
அப்டிங்களா செரி செரி செரி ஏ ட்ரிப்புக்கு எங்யாச்சு போனீங்களா நானா நா இப்பதாச்சு சப்பாத்தி சாப்ட்ட நீங்க
நா எக்ரைஸ் சாப்ட்டேங்க
நைட் எக்ரைசா சேரி சேரி யார் செஞ்சா நீங்களா உங்க ஃப்ரெண்ட்டா
நாந்தாங்க செஞ்சே
ஏ அவே ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கா சமையலு தூங்கி தூங்கி எந்திரிப்பாரா
ஆமாங்க அவரு ஒண்ணுமே ஒரு காய்கறி கூட நறுக்க மாட்டிங்காரு
என்ன பண்றதுங்க
நம்மதா எதாதுதா இப்போ ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் எல்லாதயு கட் பண்ணி ஒரு முட்டைய போட்டு சாப்பாடு செஞ்சி சாப்பாடு வச்சி ஆமாங்க
நாளைக்கி காலேல நீங்க தான அடுத்த பிரரேக்ஃபாஸ்டு
காலேலதா நாங்க ஓட்ஸ் சாப்ட்ருவோ அவரு நானு பிரட் சாப்டுவே
கொண்டு வருவாப்ல வேலைக்கி
ஆமா ஆ அது அப்பறோ மத்தியானந்தா செய்யணு மத்தியானத்துக்கு தா காலேல
சேரி சேரி சேரி சேரி அப்பறோ எங்கயாச்சு போனீங்களா சமையலுக்கா சமையல் எனக்கே சமையல் தெரியாது ஏதோ கொஞ்ச கொஞ்சந்தா தெரியு
ஏ பேக்கரிதா சும்மா இருக்க மாட்றீங்க
பேக்கிங்ல கேக் மட்டுந்தா செய்வோ சேரி நீங்க சொல்லி தர வேணா விடுங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க
எங்க போல வரேங்க வரேங்க ரொம்ப சந்தோஷோ
எங்க வீட்டுக்கு போனீங்க அப்பறோ
ஆமாங்க அவரு ஏ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேங்க
செரி
போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தேங்க
ஆ அதா வேலைக்கு வரல உங்க ஃப்ரெண்டு வேலைக்கு வரல
அவரு ஒரு வாரமா வரல
ஆ இல்லக்கா எல்லா திட்டிட்டு இருக்காங்க வேலையில ஏ வர லன் சொல்லி அதாங்க சொன்னங்க கேட்க மாட் றாங்க வேலைய விட்டு தூக்க போறாங்கன்னா நம்ப மாட்டறாங்க என்ன பண்றது
ஆ போனாங்க ரெண்டு நாளு போறதுல ஏ ஒடம்புலா வலி பிச்ச எடுத்துருச்சி அதனால
ஓ அதனால படுத் தூங்கிட்டாப்ல
ஆமா வரம்போது ஒடம்பு வரம்போது சரியான ஒடம்புவலி
ஐய்யோ
போம்போது கூட நாலு மணி நேரத்துல போயிட்டே வரம்போது ஆறு எட்டு மண் நேரோ ஆயிருச்சி
செம டயடாயிருக்கு அப்ப
ஆமா
அப்பறங்க என்ன பிளான் ஸ்டடி இது பி ஜி போட்ருக்கீங்க போல காலேஜ்ல கோர்ஸூ செம்ம கோர்ஸ் போல
ஆமா போட்ருக்கே நீங்கதா வேறளவுக்கு கோர்ஸ்லா போடுறீங்க
ஆமாங்க என்ன பன் என்ன பண்றதுங்க
எதுர்பாக்கவே இல்ல
நானு எதிர்பாக்கல செரி ஆ நா காலேஜுக்கு இது இப்போதிக்கு போது அப்புற பாத்துக்கலானு போட்டேங்க பஸ்டாதப்பல அ இல்லங்கதா ஓ காலேஜ்ல ஓடி தரேன்னு சொன்னாங்க செரி இதுவே போட்டுக்கானு ஃபுல் டைம்ல போட்டாச்சுங்க
தர மாட்டேன்னு சொன்னா என்னங்க பண்ணூவீங்க
இத பாத்துக்கலாங்க நம்மால் தானே
ஆ இல்லங்க இருந்தே நம்மாளுங்களா நீங்க வேற அவ நம்ம அது வேற இது வேறங்க
அதுவு கரெக்ட் தாங்க அதுவு கரெக்டாங்க பாத்துக்கலாங்க இங்க ஆகஸ்ட்டு நெனைக்கிறங்க கூப்புடுவாங்க எப்பன்னு தெரில போனாதா தெரியு உங்களுக்கு எப்ப ரீ ஓப்பனிங்கு
உங்களுக்கு எப்பயோ அப்பதாங்க எங்களுக்கு இருக்கு என்னங்க
செரி செரி செரிங்க
நீங்க எதோ பீ எச் டி பண்ர மாரி பேசுறீங்க
என்னங்க பண்றது அப்படிதா சொன்னாங்க
நா என்ன சொன்னாங்க
ஆ இந்த மாரி பேசணுன்னு சொல்லி அதாங்க என்ன பேசுறது அப்புறங்க ஏதாச்சு பிளான் இருக்குதா ஒர்க் ஏதாச்சு
இல்லங்க நீங்க தா ஒர்க் போறீங்க நா எல்லா சும்மாதா இருக்கேங்க
இங்க போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுறாங்க முடிய மாட்டேங்குது சரி ஒரு ரெண்டு வருஷோ போ ஜி முடிச்சுட்டு தப்புச்சு போயிடுனுங்க எங்கேயாச்சு
பயங்கரமா பண்றீங்க நீங்க
பயங்கரமாவா ஏங்க நீங்க வேற ஏதோ பொழப் பொழப் போட்டிட்டு இருக்கங்க என்ன பண்றதுன்னு தெரியல
பிரண்ஸ் எல்லா என்னங்க பண்றாங்க
ப்ரெண்ட்ஸ் என்னங்க எல்லா வேல தேடிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த வேலைக்கு ஏன கடைக்க மாட்டேங்குது அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு வேலைய பாத்துட்டு இருக்காங்க இல்லைங்க என் பிரண்டு ஒருத்த இருக்கா அவ இன்னு வருவானான்னு தெரியல வேலைக்கே வர மாட்டற அவ காலேஜ்க்கு வருவானனு தெரியிலைங்க ப்ப சுத்திட்டு இருக்கோ ஆமாங்க உங்க ஃப்ரெண்டுங்க என்ன பண்றா பிள்ள
அவரு அதா சொன்னாங்க படுத்தேதா இருக்காரு இங்கேயு
ஆ இல்ல நம்ம காலேஜ் ஃப்ரெண்டுங்க காலேஜ் ஃப்ரெண்டு
பிரண்ட்ஸ்ங்களா அவங்கல்லா பாதி பேர் வேலையில இருக்காங்க பாதி பேர் வீட்ல சும்மா தா உட்கார்ந்து இருக்காங்க
அதாங்க உங்க பாத்தா உங்க ஃப்ரெண்டை பாத்தேங்க காலேஜ்ல ஒரு ஆறு பேர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க
வேலைக்கு தா ஆமாங்க அது அவங்க எப்படியே டீச்சர் மாரிக்கு சேர்றாங்க
அதாங்க பாத்துங்க மேம் சொன்னாங்க ஆ சேந்துட்டாங்கன்னு சொல்லி இப்பதா பாத்த நா போன வாரந்தாங்க பாத்தே அவங்கலலயெல்லா அப்போதா மேம் சொன்னாங்க தெரியல எனக்கு ஸ்டாப்பா மாரீட்டாங்க போல எல்லா
இங்க நெறைய தெரியுமே நால்ல வரலங்க
ஏங்க நல்லா இருக்குங்க
ஏங்க உங்க அளவுக்கு எனக்கு நாலேஜ் எல்லா கெடையாதுங்க
ஏ காலேஜு நீங்க வந்தா மட்டு போதுங்க பாத்துக்கோங்க என்னங்க நீங்க
பரவால்ல இந்த அளவு நாலேஜ் இருக்க ‌நீங்க அப்பறோ எப்டிங்க நா பசங்கலா சொல்லி குடுக்குறது
அட போங்க நீங்க வேற இவனு கூப்ட்டுருக்காங்க ஒரு ரெண்டு
அவரு வேற எங்கயோ பேசிட்டுருக்காருங்க
ஆ அவரு பேர கூப்லன் சொன்னாரு பேர கூப்ட்டு கூப்புட்றாரு
ஆமா கேக்குதுங்ளா
ஆமாங்க சத்தமா கேக்குதுங்க
மன்னிச்சுக்கோங்க
பரவால் பரவால்லங்க நாளக்கிங்க கண் இருக்கா
ப்ளான்லா இல்லங்க ரெஸ்ட் எடுக்கணுங்க ஒ அ ஒடம்புலா வலிக்குதுங்க பயகரமா
வந்தீங்களா காலைல
ஆமாங்க கால்ல வந்தோ
செரி சதா கூப்ட்டேங்க எடுக்கல சேரி தூங்கிருப்பாப்லஞ்சு புட்டுடே அப்பறோ அப்பதா இப்ப அவ கூப்புட்டா அவந்தா ரெண்டுக்கு அகோ
ஆ வேணா கால்ல வ வந்தோ வந்துட்டு ஒடனே படுத்துட்டா
ஆ டயட் ஆயிருச்சு
ப்ரெட்டு எதுனா ஆட்ரு போட்டு அதுஸ் போஸ் பண்ணி சாப்டே அப்பறோ ரைஸ் வச்சுட்டு படுத்துட்டே அப்பறோ ஒன்ன மத்யானோ எடுத்து அவ செஞ்சிருக்கா
மதியானோ சாப்ட்டீங்களா அப்பறோ
எக்கு முட்ட பப்ஸு இது பண்ணிருக்கா
ஓ ஓக்கே ஓக்கே ஓகேங்க ஈஸியா முடிஞ்ச்சு
ஆமாங்க
செரி செரி நீ யூட்யூப்ப பாத்து பண்றீங்க சமையலு
இல்லங்க அது கேள்ஸ்னா ஆல்ரெடி தெரியுங்க
செம டேஸ்டா பண்றீங்க
ஆ வேற சிக்கன் ரெசிபி எங்க அம்மா சொல்லி குடுத்ததுங்க
ஓ பக்காவா இருக்குது
ம் நா ஒவ்வொரு நேரோ தப்பாதா பண்றே எப்பயா தா கர்ட்டா பண்றோ
இல்ல இல்லிங்க செமையாக்குதுங்க நா கூட கேப்பே நீயா பண்ணன் இல்லங்க ஃப்ரெண்டு பண்ணான் சொல்லுவா உங்க ஃப்ரெண்டு
ரொம்ப நன்றிங்க
ம் சேரி சேரி எது சத்தோ கேட்டுச்சாங்க ஃபோன்லந்து
ஆமாங்க கேட்டுச்சுங்க
எது ப்ரச்சனயாகுமாங்க
அதலா ஒன்னு ஆகாதுங்க அத ஏங்க இங்க யோசிங்க
ஓ சேரி சேரி செரிங்க
அப்பறோ என்ன சொல்லுங்க
அப்பறோ அப்டியே போகுதுங்க என்ன வண்றன் தெரியலங்க ரெண்ட ரெண்ட ரெண்டு வர்ஷோ இன்னக்கி என்னங் வந்தங்க இங்க க வேல செய்ற எடத்துல ஒரு பையனுக்கு பர்த்டே இன்னக்கி பொறந்த நாளு அப்றோ கேட்டாப்புல உங்க ஃப்ரெண்ட் வர்லயானு கேட்டாப்புல
ஆ
இல்ல வருதுன் சொன்னே அப்றோ அப்டியும் வந்து வேல பாத்துட்டு அப்றோ இதுக்கு பஜ்ஜி போண்டாலா வாங்கி குடுத்தாங்க சாப்பட்றக்கு ட்ரீட்டுன்னு
ஆ
அப்றோ சாப்ட்டு போயிட்டாங்க அப்புற திரும்பி ஒர்க பாத்துட்டு அவங்க பாதிலயே கெளம்பி போயிட்டா நானும் கெளம்பி வந்துட்டே இன்னிக்கு பெருசா வேலை இல்லங்க கம்பெனில சும்மாதா இருந்தோ ஆமாங்க ஆமா ஜாலியா தா இருந்தீங்க என்ன கம்பெனி அ மேனேஜர் தா கேக்குறாப்ல உங்க ஃப்ரெண்ட
டெய்லியு கேக்குறாருங்ளா
ஆமாங்க கேட்டே இருக்காங்க டெய்லியு நா என்ன சொல்றதுங்க
அவரு உங்களதா கேக்குறாரு
ஆ ஏ வர்ல என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டாரு இவன் சொல்லவு மாட்றா என்ன பண்றது நானு நா நடுவுல மாட்டிட்ருக்கேங்க
குட் மார்னிங் மேம்
அட போங்க நீங்க வேற
அ சொல்லிருங்க அவரு வேலைய விட்டு நின்ட்டாருன்னு சொல்ட்டு
ஆமா அத்தா பிளான் பண்ணியிருக்கங்க
சொல்லிருங்க நீங்க
அதாங்க அதாங்க எங்க வீட்ல ரெண்டு பேருங்களாங்க கெஸ்ட்லா வந்துருந்தாங்க போல போன வாரங்க சொல்லியிருந்தாங்க உங்க ஃப்ரெண்ட்டு
போன வாரம் கெஸ்டுங்க அதுக ட்ரிப்பு போயிருந்தாங்கங்க ஒருநாள் வந்தாங்கங்க
ஓ கீட்ட தங்கியிருந்தாங்களா
ஆமாங்க அவரு ஒரு நைட்டு மட்டுங்க
சேரி சேரி ஒன்னு சொல்லயாங்க ஹவுஸ் ஓனரு
நாங்க போயி ரெண் நாளா போயிட்டு வந்தாங்க
ஓ அப்போ ஒன்னும் சொல்ல மாட்டாங்க
என்ன ஒரு என்னங்க சொன்னீங்க
அவங்க வீட்ல ஒன்னும் திட்லயா வீட்டு ஓனர் ஒன்னும் திட்லைங்களா சேரி சேரி சேரி சேரிங்க அம்மா அப்பா வந்தாங்களாங்க பாக்கறக்கு உங்களைய
ஆ வந்தாங்க அப்பறோ போயிட்டாங்க அது மொத வாரமே ரெண்டாவது வாரமோ என்னவோ வந்தாங்க
ஓ அப்பயே வண்ட்டாங்களா ஓக்கே ஓக்கே பே சேரிங் சேரிங் சேரி சேரி
அதா அவ அவரு இவரோட அம்மா வந்து பாக்கவே இல்ல அத்தா அவங்க வரேன்னாங்க
ஓ ஆமாங்க ப நேத்தைக்கு நேத்தைக்கு தா சொல்லியிருந்தாப் ல வராங்கன்னு வந்துட்டே அப்றோ ஓக்கே ஓக்கேங்க அவங்க போயிட்டாங்களா வண்டி ஏறி போயிட்டாங்களா அவங்க
வியாருங்க
உங்க ஃப்ரெண்டு வண்டிலயே போயிட்டாங்களா தனியா போயிட்டாங்களா
இல்ல நாங்க தா அங்க போனோ அ அவங்க வீட்டுக்கே போயிட்டோ
ஓக்கே ஓக்கே அவங்க தா அவங்க அம்மா வராங்கன்னு சொல்லி சொன்னாப்லங்க
ஆனா வரேன்னாங்க அவங்க வேல இருந்துதுனாங்க செரினு நாங்களே போயிட்டோங்க
செரி செரி செரிங்க அதாங்க ஃப்ரெண்டு தா கூப்ட்டாங்க அதா பேசிட்டு அ அ
செரிங்க தூங்கலயாங்க எப்ப தூங்குவீங்க
கொஞ்சோ நேரத்லங்க
செரிங்க செரிங்க நானு இனிமேல் தா போனுங்க போய் துணியல்லா துவச்சிட்டு உங்க தூங்க போணுங்க ஆம் ஆமாங்க என்ன பண்றது ஏ வீட்ல திட்றாங்க
ஏங்க ஒரே ஒரு நிமிஷ இருங்க இது கால் பண்றாங்க யாரோ எனக்கு பேசிட்டு வந்துர்ற
ஆ பேசுங்க பேசுங்க